ஆ
ஏ லோவா இருக்குபா வாய்ஸ் ரொம்ப ஏ வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குபா
ஆ எனக்கு கேக்குதுப்பா இப்ப ஆ ஆ எனக்கு கேக்குதுறா இப்ப லோவா இருக்கா
இப்ப கொஞ்சோ பரவால ஆ என்ன பண்றீங்க
நா உங்க பசங்கள கூட்டிட்டு வந்த ஸ்கூல இருந்தே
என்ன கிளாஸ் படிக்கிறாங்க
பா பைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்டு
உம் உ உ ஓ பொண்ணு எயித்து என்னே எங்கள மாதிரியே பையன் சிக்ஸ்து பொண்ணு எல் கே ஜி அப்டிங்கிற மாரி இயா
தப்பு பண்ணிட்டோம்பா தப்பு பண்ணிட்டோ இக் இக் இந்த
வேற என்ன
டிஃப்ரென்னால ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு அதா ஒன் இயர் குள்ள ரெண்டு பேரோ இருக்கணு அப்பதா கரெக்டா இருக்கோ
அப்பத்தா கரெக்டுங்க எல்லா பக்கமும் கஷ்டமா இருக்கோ இங்க
ஆ இல்ல இவுங்க குள்ளயே நெறைய கிளாசஸ் ஆயிடுப்பா
ஆமாப்பா து சேம் சென்றாக கூட ஓரளவுக்கு ஒத்து போகு டிஃபர்ரெண் ஜென்ரா வேற ஆ ஒரு டிரஸ் எடுக்க கூட நிம்மதியா போக முடியல்ல
பனா எ இக்கீ
டிரெஸ் ஒரு டிரெஸ் நிம்மதிய எடுக்கப் போலானா அவளுக்கு எடுக்க போனினா லேட் ஆகு அப்டிம்பாங்க கத்துவே அவளுக்கு எடுக்கப்போனேனா லேட்டாகு எனக்கு எடுத்துட்டு நீ அவளுக்கு எடுத்துக் எடுக்க போ அப்டிம்பாங்க அந்த மாரிதா இங்க போய்கிட்ருக்கு என்னது
உங்க வீட்லப் பசங்க என்ன படிக்கிறாங்க அவுங் உங்க வீட்டுல ப என்ன படிக்கிறாங்க
ப அதா எ பைய சிக்ஸ் ஸ்டாண்டட் பொண்ணு யு கே ஜி
என்னோட பரவாயில்ல ரெண்டு வருஷொ தா
அஹ் ஆமா நீங்க எட்டு வருஷொ நா ரெண்டு வருஷ தங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டட்டுங்க பைய ஏய்த்து உங்களுக் ஏழு வருஷ எனக்கு ஏழு வருஷன்தா ரொம்ப பெரு லால ஆற்ர வருஷொ ரொம்ப வித்தியாசம்ல அதனால தா சொன்னோன எனக்கு சிரிப்பு வந்துரு ச நா அதோட பொண்ணு வந்து பைய வந்து ரொம்ப அமைதி க க க பே து பே சத்தமாபேச் தோடமாட்டா அப்டி இருப்ப அதனால தப்பு பண்ணி புட்டோமோன்டு தா யோசிச்கோ எ பொண்ணு வந்து அருந்த வாழு
பெரியவ பொண்ணா
உஹ்ம் பெரியவ பொண்ணுல சி பெரியவ பைய சின்னவ பொண்ணு
ஓ பைய விட்டு குடுத்து போறா போல பாவோ உம் ஆஹ்
எந்தாது சண்டைக்கே போ மாட்டா அவ அவ பாட்டுக்கு அவனக்ஷ பாடு இருப்பா ம் அதனால இழுபா இல்லன் இதுங்குல ஹேண்டல் பண்ணுறதுக்கே தனியா ஏதாது கோர்ஸ் படிக்கனு போல
பத்தாத ஓக்கே அங்க எப்டி கூட்டிட்டு வந்துருவீங்களா ஸ்கூல் பஸ்ஸா
உள்ள போனீங்களா உஹம் கூட் ஸ்கூட்டி ஆ பையன் பஸ்ல போவா பொண்ண கூ கூட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுவே
ஓ செரி செரி உம் வந்துட்டாங்களா
யாரு
பசங்க ஓ சேர் சேர் சேரி உம் ஆமாப்பா எங்க இந்த பிக்கப் அன் ட்ராப்பே கரெக்டா இருக்குது
அது என்னம்மோ வாஸ்தவந்தாப்பா பிக்கப் ட்ரப்பே கரெக்டா இருக்கும் லாஸ்ட்டு இயர் வரைக்கும் நானும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணி தின்னே பையனகளிம் காலையில பொண்ணமத் தியானோ அப்படி கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு நமக்கு பிக்கப்பு டறாப்புக்கே கரெக்ட்டா இருக்கும் காப் போன வர்ஷோலாம் எனக் மணிக்கு யோகா போவேன் யோகா முடிச்சுட்டு வந்து ஸ்கூல்ல கொண்டொய் விடணும் யோகா கூட்டிட்டு போய் விடணும் கூட்டிட்டு வந்து வி விடணும் வீட்டுக்கு அப்பறம் ஸ்கூலு கூட்டு போனும் அப்பறம் ஸ்கூல் வரணும் அப்புறம் பாப்பாவ ப அப்பறம் இவன மூணு டுபோனம்
உஹ் சிஸ்
போனோம் ஏழு மணிக்கு திரும்ப கூட்டிட்டு வருணு கூட்டு போக கூ
இதுலயே இதுலயே போய்டு போல இருக்கு காலோ உம்
இதுலயே போய்ரு போல நம்ம நம்மளோடது எத பத்தியுமே திங்க் பண்ண முடியாது அதனாலதா எதயாது இது பண்ண முடியுமா அப்டின்னு யோஸ்ச்சு இப்ப பேசிக்கிட் இருக்கே
எனக்கொ காலோ போன காலத்துல இப்பதா நானூதிய பொறந்த செரி ஓகே பண்ணலா அப்டின்
படித்த படிப்பெல்லாம் வீணாக போச்சு மண்ணோட மண்ணா போச்சு
அவங்க இப்ப கொஞ்சம் பெருசா ஆவறதுக்குள்ள நமக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் போய்டு அதுக்கப்புறமா காலேஜி கீலேஜி அதது சேக்கறதுக்கு அதுக்கு போகதுக்கு திருப்பி
நம்ப இப்ப பெரிய மனுஷன் இருக்காக பாருங்க வீட்டுகள்ல அவகள சமாதிக்கிறதுதா பெரிய பாடா இருக்கு
ஆ
எங்கப்பா எங்க வீட்ல இருக்க பெரிய மனுஷர்லாம் ரொம்ப மோசம் அவங்களல்லா ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் அந்த ஹேண்ட்லிங் வேறு இந்த ஹேண்ட்லிங் வேறு எல்லா ஹேண்ட்லிங்கும் எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு
பொண்ணா பொறந்தாலே இதே பிரச்சனைதா போல எல்லா நமக்கு தானா இப்டி இல்ல வீட்டுக்கு வீட்டு இப்டிதா இருக் குமான்றது
இல்ல ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு ஒரு ஸ்டோரி இருக்குப்பா
அவ என்னாவ கரட்டுதான்ப்பா
எல்லாரு நிம்மதியா இருக்காங்க நம்ம பாக்குறப்போ அவங்கலாம் எப்டி இருக்காங்கன்னு தோனும் அவங்கள்ட்ட போய் பழகி பாத்து உள்ள போய் பத்தா
ஆ ஒரு நூத்துக்கு பத்து பேரு ஓகே
பத்து பேர் வேணா ஓகேவா இருப்பாங்க இப்ப நானே நா இருக்கிறது ஆ அதர் ஸ்டேட் அதர் ஸ்டேட்ல நெறைய ஸ்டேட் பிப்புள் பாபோம் நம்ம நெறைய பிப்புள் பாபோம் அதுலயுமே ஒவ்வொருக்கு ஒவ்வொரு கஷ்ட் டங்கள் இருக்கு ஒவ்வொரு நீங்க சொன்னாப்பல நூத்து ரெண்டு பேரு ஓகே எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல எங்கள நாங்க லைப் செட்டில்டு நாங்க லைஃப வந்து ஸ்மூத்தா கொண்டு போலா எந்த பிரச்சனையு இல்ல அப்டிங்கற கண்டிஷன்லா இருக்காங்க இப்ப எல்லாருமே ஏதோ ஒரு வ கைல ஏதோ ஒரு இதுல கஷ்டத்த அனுவைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்ன பண்ண சொல்றீங்க ம் உடல் உ உடல் காசு பணோ இல்லாம ஒரு பக்கோ கஷ்டோ உ ஒடம்புல எதாது இது வந்து அது ஒரு பக்கோ கஷ்டோ எல்லாமே கஷ்டந்தானே இருக்கறவங்களுக்கு ஒடம்புல கஷ் இல்லாதவங்களுக்கு பண கஷ்டோ மன கஷ் டோ
அய்யோ கடவுளே அதுதா பணோ இல்ல பணோ ஒன்னு தா பாத்தாக பணோ இல்லனா ஒடம்பாது இதுன் இருந்தா கூட பணோ இருக்கறவங்களுக்கு இந்த ஒடம்புலயே வியாதி ஃபுல்லா வந்துரு
ஆஹ் அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகைல தோணிட்டுத்தா இருக்காக என்ன பண்றது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லா பண்ணீட்டிங்களா ஸ்நாக்ஸ்
உம் இல்லடா அது ஈவ்னிங் ஆறு மணிக் மேல தான்டா இப்ப தா வந்தாங்க சேர் பா ஆமா பைய சாப்பாடு அப்டியே வெச்சிட்டு வந்து கா அது எதோ ரெண்டு பேரு இப்ப தா பெரியவ வந்துட்டா ரெண்டுத்துக்கு கொஞ்ச கீர சாதோ செஞ்சிருக்கே கொஞ்ச போட்டு ஊட்டிட்டனாக்கா ஈவ்னிங் போல எதனா கொஞ்சோ செஞ்சு குடுக்கலா சாப் சாப்பட மாட்டிங்கிதுங்க இன்னிக்கு பீட்ரூட் சாதோ கொஞ்சோ கட்டி குடு த்தமிச்சே அதுக்கு எறங்கல தொண்டைல
பி ஏ பீட்ரூட் சாதோ எறங்கல
அதா பீட்ரூட்னாலே எறங்காதில்ல புள்ளைங்ளுக்கு
அதா வட அந்த மாரி எதுலயாவ்து உள்ள போட்டு குடுத்துருவே. சப்பாத்தி, வட அந்த மாரி எத்துல பீட்ரூட்ட துருவி போட்டு குடுத்துருவே
ஓ பாப்பா பெரியவ சாப்டுவா சின்ன வங்க உட மாட்டங்க பீட்ரூட் சாப் ஒன்னு பழகல அவரு அவன் தா அப்டியே பாதி ச கொண்டு வந்துட்டா உனக்கு கீர சாதம் நா போட்டு ஊட் மா கொஞ்சோ நீங்க செஞ்சுட்டீங்களா ஸ்நாக்ஸ் ஆ
என் நீங்க இன்னு ஸ்நாக்ஸ்ல பால காய்ச்சு வெச்சுருக்கீங்க பால ஆத்தி குடுத்து கூட்டிட்டு போகனு பேட்மிண்டன் கிளாசுக்கு
ஓ இது இப்பவேவா
போயிட்டு இது பண்ணணு உம்
அப்போ இதுக்கே கரெக்டா இருக்குல்ல அ நீங்களும் அப்டியே ஒரு கிளாஸ்ல சேந்துருங்க
எந்த கிளாஸ்ல
ஏதாவது ஒரு கிளாஸ்ல சேந்துருங்க உம்
போனா என்னோட உடம்பு ரொம்ப ஓன்னு ஆயிட்டே அது ஒரு மாரி ஆயிருச்சு ஓ அங்கே அந் நா போன எடத்துல ஹெவியா ஒர்க் அவுட்டு அதனால எனக்கு வீட்லயு வேல பாத்து அங்கேயும் போய் வேல பாத்து முடில எனக்கு
ஆஹ்
அதாவது வீட்ல சும்மா இருக்காங்க அவங்களுக்கு பெருசா வேலைகள் எதுவு இல்ல
யோகான்றது கொஞ்சோ டிப்ரஷன் இருக்குறது க்கா அதெல்லாம் கொஞ்சோ கொஞ்சோ நல்லா இருக்கும்டா அந்த மாரி நீங்க எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்காதீங்க மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக நீங்க எடுத்துக்கோங்க
உம்
ஏ சிஸ்டர்ல்லா டீச்சரு ஆஹ
ஏ
நீங்க இருக்குற
அப்பிடியா
ஆமா உம் நாங்க எல்லாருமே அந்த இது ஆமா யோகா டீச்சர் ஆமா
ஓ அப்பிடியா பர்சனல் கால்ல பாத்துக்கலா என்னன்னு டீட்டெல்ஸ் அதன அப்போ தெரிஞ்சா கூட போகலாமே எனக்கு பக்கோ அப்பிடின்னா கூட நா போய் கேக்கலா
கண்டிப் பா அது அங்க டாப் ஒன் ஃபிளாட் இருக்கு க்குல்ல அது பேரு மறந்துட்டண்டா எனக்கு அந்த சிட்டியில டாப் ஒன் ஃபிளாட் இருக்கா அந்த ஃபிளாட்ல தா இருக்காங்க ஆம்ம அங்கேயே எடு க்கர அங்கேயி எல்லாமே இருக்கு யோகா அது இது எல்லாமே இருக்கு ஸோ அங்கேயே டீச்சிங்கு பண்றா தனியா வந்து ஆன்லைன்லயு பண்ணிட்டு இருக்காங்க
ஓ நா அப்புறோ உங்கள்ட்ட கால் பண்ணி பேசறே உம் உம் கால் பண்ணி பே ஏன்னா இங்க அந்த பிசினஸ் பயங்கரமா போகுதுப்பா
அங்க நறைய ட்ரெண்டிங் பா அங்க எல்லாத்துக்குமே ட்ரெண்டிங் தாப்பா அந்த ஊரு அந்த ஊருனா சாப்பாடுல இருந்து அதுல அதுல எல்லாத்தையுமே ட்ரெண்டிங் தா அந்த ஊரு
நல்ல அந்த இங்க ஒரு ஏரியாவே இருக்கு அந்த யோகா ஓ டீச்சிங்கு வெறு ஃபாரினர்ஸ் இருப்பாங்க பாக்கவே ஃபாரினரி ஏரியா மாறி இருக்கு ஆமா
எல்லாத்துக்குமே அந்த ஏ கரெக்டா இருக்கு ஸ்
அதாவது எடுக்குறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரு எடுக்குறாங்களா இல்ல ஒய்ஃப் மட்டு எடுக்குறாங்களா
ஒய்ஃப் மட்டுந்தா ஒய்ஃப் மட்டுந்தா
வைஃப் மட்டுந்தா ஆ செரி நா கா அப்புறம் பேசறே ஏன்னா இது எங்களுக்கு இப்ப தேவைப்படுது ஒரு கிளாஸு அது எங்க இப்பனு போறதுக்காக அதனால கேட்டுக்கலா என்னன்னு கேட்டக்கறே நா உங்கள்ட்ட அப்பறமா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறே ஆ ஆமா உம் ஆ
ட்டாங்க ஒரு டைம் எனக்கு குடுத்துருந்தாங்க எனக்கு ஃப்ரீ கோர்ஸ்க்கு யாரெல்லா இருந்தாலு ஜாயின் பண்ண சொல்லுங்கக்கா ஆ ஃப்ரீ கோர்ஸ்தா எடுக்கறே அப்படின்னுட்டு ஒன் வீக்குக்கு துருந்தாங்க அதுக்கப்புறோ இப்ப என்னன்றது தெரியில நானு கேட்டு விசாரிச்சு வெச்சுக்கிறே
விசாரிச்சு வைங்க கான்டக்ட் பண்றீங்க நா போய் கேட்டுக்கிறே நானு ம்
உம் உம்
இப்ப நாங்க போற எடத்துலலா தனி வீடு அங்க தா சொல்லி கொடுக்குறாங்க நீங்க சொல்ற மாரி அப்பார்ட்மெண்ட்ல கெடையாது நா போன எடமே தனி வீடு தனி வீட்டில மொட்ட மாடியில சொல்லி கொடுத்தாங்க மாடியில அந்த மாரிதா சொல்லிக் கொடுத்தாங்க ஆஹ்
நா அது எங்கனு அது முக்கிய உம் எனக்கும் ஃபுல் டீட்டெயில் என்னன்னு தெரியல எடமு தெரியல நா அத கேட்டுட்டு எ என்ன எங்கன்றத கேட்டுட்டு சொல்லிட்டா உங்களுக் லாங்கா கிட்டியானு உங்களுக்கு தெரிஞ்சிடு ஏன்னா அந்
இப்போ அவர் போற எடத்துல கொஞ்சோ சார்ஜ் அதிகமா இருக்கு அதனால கொஞ்சோ கேட்டு பாக்கலா வேற எங்கயாது மாரி பாக்கலா ஏன்னா பாடிக்கு எக்சைஸ் வேணுமே வேணும் அதனால அவருக்கு கேட்டு கலா நீங்க சொல்லுங்க எவ்வளவு இங்கன்னு இது இது ஒண்ணு அவ்ளவு பெரிய சி டி கிடையாது எப்படி எந்த சந்துக்குள்ள போனாலு அந்த
அது பெரிய சிட்டி கிடையாதுப்பா ஆனா அந்த சிட்டிக்குள்ள நவுந்து போறதுக்குள்ள இருக் க்கு பாரு நா பட்ட பாடு ஐயையோ எப்பா ம்
எங்க போயி இல்லையே